ஹலோ
வணக்கம் தோழி
வணக்கம் தோழி நலமா தோழி
ஆ நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நா நல்லா இருக்கே தோழி காலையிலயே இன்னைக்கு ஞாயித்துக்கழம சீக்கிரமா எழுந்துட்டீங்களா தோழி
எனக்கு வந்து இங்க வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்டே விட்டு ஒன்டே வரு ஒன்டே போய் ஒன்டே
ஓ ஓ
அப்ப இன்னைக்கு வாட்டர் கம்மிங் நா நாலு மணிக்கு நால்ர மணிக்குல்லா நாலு மணி நாலரைக்கெல்லா வந்துடு தண்ணி சோ அதுனால கொஞ்சொ நா யேர்லியா எந்துருச்சு டிரஸ் எல்லா வாஷ் பண்ணிடுவே டிரஸ்ல்லா வாஷ் பண்ணிட்டு வாட்டர் எல்லா ஃபில் பண்ணிட்டு டேங்க் ஃபில் பண்ணிட்டு ஆ வேயெல்லா முடிச்சிருவே சோ எ ஹஸ்பண்ட்டு தூங்கிட்டு இருக்குறாரு அதுக்கப்புறோ அவர் எந்துருச்சதுக் அப் புற தா டீ போட்டு அதுக்கப்புற தா பிரேக் ஃபாஸ் எதா செய்வே
செரிங்க தோழி உண்மையிலயே வந்து ஞாயித்துக்கெழம இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்குறீங்க வந்து
தா ஞாயிற்றுக்கெழம மட்டு கெடையாது எப்ப தண்ணி என்னைக்கெல்லா வரு மோ அன்னைக்கெல்லா நா வந்து நாலு மணி நால்ரைக்கெல்லா எழுந்துச்சுடுவே
சரிங்க தோழி சரிங்க நன்
கோ வராது சும்மாதா சும்மா ஃபோன் பாத்துட்டுதா படுத்துருப்பே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மத்த நாள் எப்பயு யூஷுலா வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஆறு மணி குலா எழுந்துருச்சுருவே ஆனா பாத்தீங்கன்னா வேலைக்கு போறவங்க கூட இவ்ளோ ஃபாஸ்டா எந்திரிக்க மாட்டாங்க எ வேலையெல்லா முடிச்சிட்டு சும்மாதா உக்காந்திருப்பே வீட்டுக்குள்ள ஹ ஹவுஸ் ஒயிஃப்னால வீட்லதா இருப்பே ஆனா இருந்தாலு அந்த ஆறு மணி ஏழு மணிக்குலா என்னோட வீ ட்ல எல்லா வேலையு முடிச்சிருவே மோஸ்ட்லி எப்பவுமே
பரவால்ல தோழி நல்ல ஒரு நல்ல விஷயோதா காலையில எந்திரிக்கிறதுங்குறது இப்ப பாதி பேர் பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலதா எந்திருப்பாங்க ஏழு மணிக்கு மேலதா எந்திருப்பாங்க டெய்லியுமே ஆ நா வந்து போ
நா ஒர்க் போய்கிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்ன்னா எழுந்திருக்கவே மாட்டே காலையில அஞ்சு மணி எந்திரி க்கென்னா அவ்ளோ கஷ்டமா இருக்கு ரொம்ப கூலிங்கா இருக்குமா அங்க ஏரியா எப்பவுமே அந்த கூலிங்குல எழுந்திரக்கவே முடியாது அப்டி எழுந்திரச்சாலு டோரல் ஓப்பனே பண்ண மாட்டே டோர வெளியே ஓபன் பண்ணி போறதுனா அவ் ளோ பயமா இருக்கு கூலிங் அதுனால வந்து டோரே ஓபன் பண்ணாம வீட்டுக்குள்ளயே எல்லா வேலையு முடிச்சுட்டு அதுக்கப்புறோ ஒரு ஆறு மணிக்கு மேலதா கதவே தெறந்து வாசல தெளிப்பே
ஆனா உண்மைலேயே இப்டி வந்து தோழி இப்ப நீங்க சொல்ற மாரி பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ஏ சீக்கிரமா எந்திக்குறது உடம்புக் கு எவ்ளோ நல்லது பாருங்க தோழி வந்து அப்றோ அன்றைய பொழுது வேலையொ முடுஞ்சு போய்டு உடல் ஆரோக்கியமாவு இருக்கு பாத்தீங்கன்னா எ காலையில எந்திரிச்சு வந்து இவ்வளோ சுறுசுறுப்பா இருக்குறதுக்கு கண்டிப்பா உங்களோட உணவு முறைகளு ஒரு பழக்கமா இருக்குன்னு நா நெனைக்கிறே தோழி நீங்க என்னெல்லா சமைப்பீங்க உடம்புக்கு ஹெல்த்தியா என்னெல்லா சாப்பாடுலா செய்வீங்க அப்டிங்கறத சொல்லுங்க தோழி
ஹெல்த்தியான சாப்பாடுனா நா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னா வந்து ஏதோ சமைக்கிறதா சாப்ட்டுட்டு போயிட்டு இருப்பே ஆனா இங்க நா வந்ததுக்கு அப்புறோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட டிஷ் தா எல்லாமே பண்றது சோ அது எல்லாமே வந்து பாத்தன்னா அந்த வெஜிடபிள் மொத கொண்டு எல்லாமே ஹெல்தி தா சோ நாங் க இர் நா வந்து ஊர்ல இருக்கம் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த கொத்தவரங்கா இந்த கோவக்கா இதெல்லா அதிகமா நா எடுத்துக்கவே மாட்டே ஆனா அதெல்லா ரொம்ப ஒடம்புக் க்கு ஹெல்தின்னு எனக்கு இப்பதா தெரியுது இவ்ளோ நாள் கழிச்சு ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அதெல்லா ரெகுலரா எடுத்துக்குவாங்க
ம்
இப்போ வெஜிடபிள் வாங்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களே அப்போ அந்த கொத்தவரங்கா கோவேக்கா பாவக்கா இது எல்லாமே கம்பல்சரி வந்துரு ஆனார் து வந்து அந்த கோவக்கா கத்திரிக்கா ச்சி கோவக்கார்கா கொத்தவரங்கா இருக்கு பாத்தீங்களா நம்ம வந்து அது வந்து வாய்வு அப்டின் சொல்லி அத சாப்ட மாட்டோ ஆனா வந்துஅ அது வந்து அவ்ளோ ஒடம்புக்கு அவ்ளோ ஒரு நல்லதா எனக்கு எப்புடி தெரியு அப்டின்னா எங்க அப்பா கொஞ்சோ ஒடம் சரியில்லாம இருந்தாரு எங்க அப்பா எனக்கு விவரம் தெரிஞ்சலிருந்து எங்க அப்பா வந்து கொத் த்தவரங்கா தொட மாட்டாரு ஏன்னா அவருக்கு எந்த வெஜிடபிள் சாப்ட்டா கூட சேந்துக்கு கொத்தவரங்கா சாப் ட்டா அவரா அவருக்கு அது சேராது சாப்ட மாட்டாரு ஆனாவ் அவ்ருக் ஏ ஒடம்புக்கு முடியாம படுத்ததுக்கு அப்றோ வந்து பாத்தீங்னா என் தம்பி அவருக்கு கொத்தவரங்க அதெல்லாஸ் குடுக்க ஆரம்பிச்சா ஏ அவரு சாப்டக் கூடாதுடாஸ் சாப்ட மாட்டார்றா இந்த ஒடம் சரியில்லாத டைம்ல குடுக்கனா அந்த கொத்தவரங்காய ஜூஸா அடிச்சு அத வந்து ஃபில்டர் பண்ணி அவருக் குடிக்கிறதுக்கு அவன் குடுப்பா அதனாலதா அந்த ஸ்டோக் அவர்க் வந்துருந்தது ஸ்டோக் வந்து கூட அந்த எஃபெக்ட் அவருக்கு குடுக்கல ஏன்னா மூலையில இருக்குற அடப்புருக்கு பத் த்தீங்ளா ஏதாது ஒடம்ல வந்து ப்ளாக் இருக்குது அப்டின்னா அந்த கொத் த்துவரங்கா அந்த ப்ளக்கல்லா எடுத்துட்டு வந்துருமா
பரவால தோழி உண்மைலேயே இவ வந்து நல்ல விஷய வந்து தகவல் சொல்லிருக்கீங்க கொத்தாரவங்க வந்து எலும்பு இந்தம் அந்த மூட்டுக்கு நடுவுல ஒரு பசைப்புரு கும்முள அதுக்கு வந்து கொத்தவரங்கா சாப்ட்டா ரொம்ப ரொம்ப நல்லதுன் சொல்லுவாங்க என்னோட கணவருக்கு ரொம்பப் மறந்துப்ப
ஆ நா இதுக்கு முன்ன நா சாப்ட்டதே கெடையாது நா இங்க வந்ததுக்கப்றதா அந்தக் ஆந் வெஜிடபிளை நா சாப்புடவே ஆரம்பிச்சே
ம் சரிங்க தோழி உண்மையிலே நல்லது ஒரு தகவல் வந்து பாத்தீங்னா வந்து நம்ம எல்லாருமே என்ன பண்ணோ காயே ஆமா காய் ஆமா காய் கறி வந்து காசு கொடுத்து வாங்குறோ இது வந்து ஜிப் ப்பா கிடைக்கு அப்டின் பாத்தீன்னே நம்ம ஒதுக்கி தல்லிட்டே இருக்கோ சாப்ட்டுட்ருக்கவே மாட்டோ ஆனா பாத்தீங்கன்னா இது ஒரு காயாப் டீன்னு ஒதுக்கி தள்ளிட்டு போவோ அப்டி ஒதுக்கி தல்ற காய்லே இதுவு ஒரு காய் தா வந்து ஏன்னா நம்ளுக்கு எதுமே ஈஸியா கெடச்சா வந்து அதோட மலிப்பு தெரியாதுல தோழியு
ஆமா ஆமா கண்டிப்பா ஏன்னா இதெல்லா இது அதோட அருமைல்லாம நமக்கு தெரியில அப்போ தெரியல அப்ப வந்து சாப்பாட தோதோ அதெல்லா ஒதுக்கி வச்சா ஆனா இப்ப வந்து பாத்தீங்னா அதோட அரும அதே மாரி இந்த கோவக்கா இருக்கு பாத்தீங்ளா கோவக்கா வந்து கொஞ்சு வள வளக்கோ அந்தப்பு ஃப்ரை பண்ணணு அது ஃப்ரை பண்ணா அதோட டால் மேக் பண்ணி சாப்ட்டா ரொம்ப நல்லது அந்த டால் வந்து பாத்தீஙன்னா அதுல நம்ம வந்துதுஸ் சாம்பார் தூளு இந்த மசாலால்லா எதுமே இல்லாம வெறு ஆ சில்லி பவுடர் மாத்ரம் போட்டா அது அவ்ளோ அதுன் வா அந்த ஒடம்புல வந்து கேஸ் எதுவு ஏறாது மசாலா இல்லாம அது ஒரு ஆ அது எப்டின்னா எப்டி சொல்றதுன்னா உ மசாலா கூட ஒடம்புக்கு ஹெவி ஒடம்புக்கு ஹெவி அது வந்து லேஸ் ஃபுட்டு நம்ம பருப்பு வேக வைக்கிறோம் பாத்தீங்ளா
ஆம்
பருப்பு வேக வைக்கும் போது கொத்தவரங்காய நீட்டு நீட்டமா கட் பண்ணி அதுலியே போட்ரணு அதுலயே போட்டுட்டு அதுல ஒரு வெங்காயோ ஒரு தக்காளி எல்லா போட்டு அதுலே போட்டு நல்லா பா குக்கர்ல விசில் விட்டுர்ணு விசிறி வுட்டதுக்கப்றம் நம்ம பருப்பு கடைவம் பாத்தீங்களா அப்போ அந்த கொத்து அந்த நம்ம க்ளோஸ் பண்ணும் போதே குக்கர குளோஸ் பண்ணும் போதே அதுல கொஞ்சோ மஞ்சத்தூள் நமக்கு நம்ம ஸ்பைசிக்கு தகுந்த மாரி மிளகாத்தூள் மிளகாத்தூள மட்டு போட்டுட்டு நம்ம குக்கர க்ளோஸ் வஷ்ட்டம்னா அந்த மிளகாத்தூள் கூட அதுல பாயில் ஆயிடு வெந்ததுக் கப்பறோ அத நம்ம எடுத்து வச்சுட்டு பருப்பு மத்துல நம்ம பருப்பு கடைவோ பாத்தீங்ளா அப்டி ஒரு கடச்சல் நல்லா ஒரு கடச்சல் கடஞ்சி விட்டுட்டு அதுக்கப்பறோ ஆ கொஞ்சோ எண்ணெ கடுகு கருவேப்பில சீரகோ ஆ பூண்டு இருக்கு பாத்தீங்ளா பூண்டு வந்து நம்ம அதுலயே தட் டி போட்டாலு நல்ல வாசமாவு இருக்கு இல்ல நம்ம பருப்புல வேக போட்டாலு இதா இருக்கு நா வந்து தட்டி அத போடுவே அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்கு பூண்ட தட் டி அதுல போட்டுட்டு அதுக்கப்பறோ இந்த கடஞ்சோ பாத்தீங்களா அந்த கடஞ்ச அந்த பருப்பு எல்லா போட்டு ஒரு கொதி விட்டு நமக்கு தண்ணி வேணுன்னா கொஞ்சோ தண்ணி ஊத்திக்லா இல்ல நமக்கு கெட்டியா வேணுன்னா கெட்டியா வச்சுக்கலா கொஞ்சோ லைட்டா நா வந்து பாத்தீங்கன்னா ஏ வீட்டு சைடு்ல இங்க இருக்கிறவங்க எல்லாமே அப்டியே கெட்டியா சாப்டுவாங்க எனக்கு அது பிடிக்காது அதனால நா நானு ஏ ஹஸ்பண்ட் இருக்கனால அவர்ட்ட நா சொல்லிருவே எனக்கு வந்து இந்த கெட்டியா சாப்ட பிடிக்காது எனக்கு சாப் டவே முடியல கொஞ்சோ தண்ணி சேத்துக்கிறே அப்டின்னா பரவால்ல உனக்கு எப்டி பிடிக்குதோ அந்த மாரி செய்யின்றுவாரு அதனால அவர் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்ட்டுக்குவாரு சோ அதுல கொஞ்சோ நா தண்ணி கொஞ்சோ லிக்குடா இருக்குற மாரி நா வச்சிருவே வச்சிட்டு அத தாளிச்சதுக்குக்கப்பறோ அத சாப்ட்டு பாருங்க உண்மையாலுமே டேஸ்ட்டா இருந்துச்சி நா பாத்தே ஒரு தடவ அது நா செஞ்சி பாத்தே செஞ்சி பாத்து நானே சாப்ட்டு பாத்தே நல்லா இருந்துச்சி
சரிங்க தோழி இது வந்து இந்த அந்த பருப்பூச்சுழின்னு சொல்லுவோம்ல அது மாரியா தோழி வந்து
ஆமா ஒண்ணு ஒண்ணு செய்ய வேணா பருப்பு வெங்காயோ தக்காளி கோவக்கா உப் பு மஞ்ச இது மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு வேக வச்சிடணு புளி கொஞ்சோ நம்ம புளி வந்து பாத்தீங்கன்னா நீங்க நீங்க எப்பப் புளி எடுத்துக்குவீங்களோ அந்த டேஸ்டுக்கு தகுந்த மாரி புளி எடுத்துகோங்க எனக்கு வந்து நா புளி சேக்க மாட்டே அதிகமா அதனால கொஞ்சமா எடுத்துக்குவே இப்போ நம்ம புளி கரச்சி ஊத்துறோ பாத்தீங்ளா கரச்சி ஊத்தம் போ ஊத்துறதோட அந்த புளிய சும்மா ஒரு சின்ன சைஸ் அந்த பருப் புலயே வேக போட்டோம்ன்னு வச்சுக்கோங்களே புளிப்பு ஜாஸ்தி வரு அந்த புளிய அப் டியே நம்ம போடுற போடம் போது ஜாஸ்தி வரு நம்ம கரச்சாத்தா அந்த புளியோட வந்து அந்த புளிப்புத்தன்ம கொஞ்சோ கொறஞ்சிருக்கு சோ அதனால அதுக்கு தகுந்த மாரி அத மட்டு போட்டுட்டு நல்லா கொ விசில் விட்டுட்டு எத்தன விசில் விடுவீங்களோ விசில் விட்டுட்டு பருப்ப நம் ம கடையிற மாதிரி கடைஞ்சம்னா அந்த தக்காளி வெங்காயோ கோவக்கா எல்லாமே அதுல கடப்பட்டு பருப்போட கடப்பட்டு வந்துரு வந்ததுக்கு அப்பறோ தாளிக்கிறது அது வந்து நீங்க எப்டி உங்களுக்கு எ உங்களுக்கு தெ பருப்பு நீங்க செய்வீங்கள வீட்ல அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்டி நீங்க அத திக்னஸா வப் பீங்களா இல்ல லைட்டா ச கிரேவி இது லிக்வீடா வப்பீங்களா இல்ல ரொம்ப கிளிக் கூட வப்பீங்களா அத எப்டி நீங்க வப்பீங்களோ அத நீங்க செஞ்சிக்கலா உங்க டேஸ்ட்க்கு தகுந்த மாரிதா
சரிங்க தோழி சரிங்க தோழி உண்மையிலயே நல்ல ஒரு
இப் இது வந்து பாத்தீங்கன்னா ஒடம்புக்கு வந் து நல்லது ஏன்னா இதுல வந்து மசாலால்லா இல்ல இப்ப சாம்பார் தூள் ஆட் பண்ண மாட்டோ கொழம்புத்தூள் ஆட் பண்ண மாட்டோ வெறு சில்லி பவுடர் மட்டுந்தா இருக்கு அப்போ வந்து உடம்புக்கு ஹெவியா இல்லாம லைட்டா இருக்கு
ஆ ஆ சரிங்க தோழி
ஆ எப்பவுமே பசங்களுக்கு வந்து வீட்ல இருக்க பசங்களுக்கு வந்து கொத்தவரங்கா ஆ கோவக்கா இத ரெண்டையு கொஞ்சம் எவ்வளவு கெ கெடைக்கும் போதெலா வாங்கி குடுத்துருங்க ஏனா அது வந்து நல்லது ஒடம்புக்கு
ம் உண்ம உண்மதா வந்து தோழி இப்ப நீங்க சொன்ன மாரி பாத்தீங்கினா நாலுச் செய்வே இதே மெத்தேடுதா வந்து நா அந்த புளி மட்டு கொஞ்ச சேக்க மாட்டே வந்து
ம்
ஆ இது செய்வே இல்லேனா என்ன பண்ணுவீங்னா கொத்தரங்கா ஒன் நல்லா பொடிப் பொடியா கட் பண்ணி பாத்தீங்கினா
ம்
வேக வச்சுக் ஒரு அர வேக்காட்ல வேக வச்சி அ கடுகு காஞ்ச மிளா உளுத்தம்பருப்பு இதலாம் போட்டுத் தாலிச்சி சாப் பிட்றது ஒரு வகை இன்னோனு பாத் திங்கனா வந்து ம் நம்ம எப்போச்சு செய்றா மாரி கொத்தரங்கா பொறியல செஞ்சிட்டு ஆ இந்த கொழந்தைங்கில்லா சாப்டா மாட்டாங்க பாத்தீங்களா அவுங்குளுக்கு எதாவது ஒன்னு உள்ள தள்ளனுமேனுட் டுனு ஒரு ரெண்டு முட்டைய ஒடச்சி ஊத்துறுவே முட்டைய ஒடச்சி ஊத் த்தி அது வந்து முட்ட அப்டின் சொல்லி அப்பிடி குடுத்து உள்ள தள்ளிர்றது ஆனா வந்து ஜ ஜூஸ் போட்டு நீங்க சொன்னீங்கில்ல
குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் குடுக்கறது எப்டி குடுக்லாந் தெரியும ச சிஸ்டர் ஆ இப்ப வந்து கொத்தவரங்காய நல்லா ஸ்லைஷ் ஸ்லைஷா ஸ்லைஸா நீட்டமா ரொம்ப மெலிச் சா கட் பண்ணி நீங்க சொன்ன மாரி வெங்காயோ ச அதெலாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு இந்த வெங்காய போடும் தக்காளி வேண்டா ஆ எண்ணெ கடுகு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு இந்த கொத்தவரங்காயும் போட்டு எண்ணெய்லேயே அந்த மூடி வச்சுட்டீங்னா அந்த ஆயில்லியே வந்து பாயிலாகு
ஓ ம் ம்
அந்த ஆயில்லே பாயில் ஆனதுக்கப்புற வந்து பாத்தீங்னா லைட்டா மிளகாத்தூளு அதுக்கப்புற இந்த குரோனட்ருக்குதுல்ல நம்மக் கடல பருப்பு நெலக்கடலை பருப்பு இருக்கு பாத்தீங்ளா அந்த கரு கடலப்பருப்ப வறுத்துட்டு அத என்னாப் பண்றீங்க அத மிக்சில பல்ஸ் மோட்ல போ அத அலச்சிங்னா அப்டியே அத எப்பியுமே ரொம்ப நைஸ் சாலாம் அரைக்காது ஒரு மாரி திப்பி திப்பியாதா லைட்டா இருக்கு சோ வந்து ஒரு அந்த இத வந்து நீங்க தூவி விட்டு மறுபடியு அத வந்து நாங்க கிண்டு தண்ணியே விடாதிங்க அப்படியே கிண்டி விட்டுட்டே இருந்தீங்னா கிண்டி விட்டுட்டு அப்டியே மூடி வச்டிங்னா அந்த ஆவிலியே அது பாயில் ஆயிடு அத வந்து பாத்தீங்னாச் நம்மச் சைடிஷாவு சாப்பிடலா சாப்பாட்டுக்கே இல்லைனாலு நம்ம வெறு வாயிலியே அத சாப்டலா ஏனா அந்த குரோனெட்ட கலந்திருக்குதில்லையா அந்த இப்ப கடலப்பருப்பு அதனால அது ஒரு டேஸ்ட்டு வரு அப்போ பசங்களுக்கு அது புடிக்கு
சேரி நீங்க சொன்ன இந்த முறைய நானும் பயன்படுத்தி சாப்ட்டு பாக்கறந் தோழி இந்த அழைப்பு முடிச்சிட்டு நம்ம மீண்டு ஒரு அழைப்புல பேசுவோந் தோழி அ சேரிங்க தோழி நன்றித் தோழி